அலோ
ஹலோ ஆ கேக்குதுப்பா வணக்கம்ப்பா ‌எப்டிபா ‌இக்குறீங்க அ
நறைய மழைங்ளா என்ன
ஐயோ ரொம்ப மழங்க இங்க ஹலோ சொல்லுங்க
இங்க ஒன்னு வ
ஆ இ ங்க மழதாங்க அதிகோ வரே வர வர ஆ செம்மையா இருக்கு மழை இங்க பிச்சுனு ஊத்துது மழ ச அப்டியே மூன் மணிலந்தே மழ பா இங்க
ஆஹ இங்க இல்லே சும்மா காத்து மட்டுந்தா அடிக்குது ஆஹ் கேக்குது கேக்குது
சம்மயாகுது டெய்லி வரு து மழ இப்ப இந்த ஜூன் மாஸ் ஸ்டாட் ஆயிருச்சு இங்கிங்ளா ஆடி மாசொ இப்ப அடு த்த மாஸ்லா ஆடி மாசோ ஆவணி எல்லா ஸ்டாட் ஆயிடு ஆடி ஆவணி ல்லா காத்து மழ ரெண்டுமே
உம்
காத்துக் காத்து மழைக் மழை
அ சாப்டிங்ளா தெ டு டீ காஃபி
டீ காஃபி டீ இல்ல காஃபி குடிச்சே இன்மே ரொம்ப குளுராரு க்கற மாரி இருந்துது செரி காஃபி வெச்சு குடிச்சுட்டு இ கர ண்ட்டு வேர இல்லாதஞ்சு கரண்ட்டு போயிட்டிஞ்ச்சு கரண்ட்டு போய்ட்டு எங்க கி டவர் வேற இங்க கெடைக்கில ஐயோ ரொம்ப கரண்ட்டு போய்ட்டாவே எங்கள்து ஒய்ஃபை கனெக்ஷன் கட் ஆயிடுது இல்லப்பா அதனால எங்ளக் கால் போறது இல்ல நார்மல் கால் கூட அப்டே கொஞ்ச கஷ்ட போறது அப்டி ஆயிடு ம் ம் எல்லா ஒன்னா போட் ட்ரூக்கோ எல்லாருமே அஞ்சு பேருக்கு இங்க வீட்லே ஒன்னா ஒய்ஃபை போட்டோ இப்ப வெளிய போனா எங்களுக்கு அது கெடைக்காது அது ஒண்ணு கஷ் டம் வீட்லந்தா நல்லா கெடைக்கு அது ஒண்ணு பிரச்சன இல்ல இது மட்டு தா கொஞ்சோ கஷ்டொ ம் பசங்க ரெண்டு பசங்க மாமியாரு பேர் ஆ கிழ நாலு செல்ஃபோன் இக்குது நாலுங்கது ஒன்னு பட்டன் சிஸ்டம் தா அது வீட்லருக்கு ஒரு ஒரு நார்மலா ஒரு இது போட்டு விட்ரு எங்க மாமியார் குடுத்துட்ருப்போ நா நானு ஏன் பையன் எங்க ஹஸ்பண்ட் எல்லா போயி இல்ல இது நார்மல் இந்த மாரி வாட்ஸ்ஸப் கால் வர மாரி ம் ம் அப்றோ எவ்னா பண்ணிட்ருக்கீங்க இப்போ
ஆ அது இ டீ ஃகாபி வைக்ல இன்னு இவரு படுத்துன்னுகாரு சரி எழுந்த பின்னாடி சேத்தி வச்சுக்லா கேஸ் பிரச்சனைக்கோச தனித்தனியா வக்க முடியாது
சேர் சேர் சேர் சேர் கேஸ் ப்ரச்சன தான எனக்கு கடச்சிச்சு பா இந்த டைமு கொஞ்சோ சீக்ரமே கெடச்சிட்டு ஒரே நாளு தா ஆ கெடைக்காதுந்துச்சு போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தா கஷ் டமாந்தது இப்பல்லா நாங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி சொல்ட்டோ னா அவர் அங்க உரு ஒரு கேஸ் தெரிஞ்சவரு அவரு அவங்க ந சப்போஸ் எடுக்க யார்னா ஆட்ரு பண்ணிட்டு எடுக்காதவங்க கேஸ் இருந்துச்சுனா எடுத் வந்து குடுத்துட்றாரு
ஆ பரவால்ல ஆனா அந்த ஓடிபி வருமே அது எப்டி இது பண்றாங்க
பண்ணிக்கிறாங்க ஒண்ணு ப்ரச்சன இல்ல ஏனா அவங்க போய்ட்டு வீட்டாண்ட போய்ட்டு சப்போஸ் அவங்கனால யாராலு வீட்ல இல்லன்னா ரிட்டன் வந்துருது இல்லங்களா ஆ அந்த மாரில்லா அ அப்ப அந்த டைம்ல வந்து நமக்கு போட்ருவாங்க நமக்கு வந்துது அவங்க குடு துருவாங் சோ அந்த மாரி பேலன்ஸ் பண்ணிடுவாங்க அதனால்லா எந்த பிரச்சனையு கெடையா அத அவூங்க இது பண்ணிப்பாங்க இப்ப டபுள் சிலிண்டர் வச்சி இருக்கவங்களுக்கு தா ப்ராப்ளம் எனக்குல்லா சிங்கிள் சிலிண் ட்ரதா டபுள் சிலிண்ட்ருக்கு நாங்க எப்பயோ எழுதி குடுத்து ம்பா எங்க வீட்டுக்கார் பாருங்க கொழந்தைல ரெண்டு பசங்க போய் போய் விளையாடுவானுங்க நெறையா கேசு புடிச்சு பானுங்க இல்லனா இந்த ஃப்ரிட்ஜு மேல ஏறுவானுங்க அந்த மாரிலா பண்ணுவானுங்கன்ட்டு ஏ ஓ இது பண்ணதுதான் ம் ம்
ஆ
ம் ம்
ஆ
அப்போ அது பண்ணதுதான் ஆ
நா இன்னும் அடிஷன்ல்யோ இல்ல
தேங்கா ம் இது இது செய்யுங்க என்னது அது ர ஆ உங்களுக்கு அந்த சிம்லி செய் எல்லுருண்ட தெரி ங்களா நா சொல்லித்தர
ஆ சொல்லுங்க
ஒண்ணும் இல்லங்க அ அந் இந்த கேவுரு மாவு இருக்குல்லைலங்களா கேவுரு மாவு கேவுரு மாவு இருக்கு இல்லலைங்களா அது என்ன பண்றீங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன சா தட்டி எண்ணெயில போட்டு எடுத்துருங்க எண்ணெயிலனா தவால நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க அத ரொட்டி சுடுறோம் இல்லலைங்களா ரொட்டி பதத்துக்கு பெசஞ்சி ரொட்டி ப பதத்துக்கு அது அப்டே தட்டி தட் தட்டி தட்டி எண்ணெய் நல்லா விட்டு வேக வச்சு ரெண்டு பக்கம் திருட்டி திருட்டி நல்லா திருப்பி திருப்பி எடுத்து வச்சுக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ரொட்டி சுடுங்க அர கிலோ செய்யுங்க போதும் அரக்கிலோ செஞ்சாலே இருவது இருவது வரும் நல்லாவே வரும் தாராளமா செஞ்சுட்டு அது தனியா வச்சுக்குங்க ஆமா கலக்காக்கொட்ட ஒரு எரநூறு இல்லன்னா கால் கி லோ எடுத்துக்குங்க நல்ல தாராளமா வேணுனா காக்கா கொட்ட நல்ல கலாக்கா கொட்டைல்ல வறுத்து அது அழகா வச்சுக்கோங்க ஒரே பக்கம் இன்னொன்னு இந்த பக்கம் வந்து ஆஹ் இது இருக்குல்லீங்களா வெள்ளம் நல்லா ஒரிஜினல் வெள்ளம் கேட் நமக்கு இப்ப ஒரிஜினல் வெல்லம் கிடைக்கறதில்ல இது ஓகேதான் இப்போ இன்னொன்னு வந்து அது நல்லா இடிச்சு வச்சுக்கணும் வெள்ளத்த இப்ப என்ன பண்றீங்கன்னா ப்ராசஸ்னா இப்ப தனித்தனியா வச்சிருக்கறீங்கல்ல அத வந்து இப்ப எப்டி ஒண்ணு சேக்க இருக்கறதுன்னா அந்த ரொட்டி மாரி சுட்டு வச்சுனுக்கிறோல
ஆஹ்
அத வந்து பிச்சு பிச்சு போட்டுக்குங்க சின்ன சின்னசா பிச்சு போட்டுக்குங்க அதுக்கப்புற அதுல கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டீங்கன்னா ஒரு கை இதுல போடுங்க இன்னாது அது கலக்கா கொட்ட கலக்ககொட்ட தனியா ஒரு ஒண்ணும் பாதியுமா அரைச்சு வச்சிரணும் நம்ம நைசால அரைக்க கூடாது ஒண்ணும் பாதியுமா அரைச்சு வச்சிரணும் ஒண்ணு அப்புறம் வந்து அஹ் வெள்ளத்தையும் மிக்சியில போட்டு சின்ன சின்னசா சாயிடுச்சு மிக்சியில போட்டு அதையும் அரைச்சு வச்சிரணும் லாஸ்ட் வந் கொஞ்ச கொஞ்சம துண் துண்டா பிச்சு பிச்சு பிச் ச்சு இதயும் அரைச்சு வச்சிரணும் இப்ப மூணுத மிக்ஸ் பண்ணும்போது லட்டு பதத் க்கு வந்துரும் மூணையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணும் போது உருண்ட தட்டும் போது அப் அ லட்டு பதத்துக்கு வந்துரு அது சூப்பரா இருக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கு அயன் சக்தி பயங்கரமா கெடைக்கு அந்த ரத்தம் இல்லாதவங்களுக்கு கொழந்தைங்களுக்குல்லா இது செஞ்சு கொடுக்கலா ஆஹ் இதுல உங்க எள்ளு எள்ளு கொஞ்ச சேத்துக்கலா உங்களுக் எள்ளு டேஸ்ட்டு புடிக்கு அப்டின்னா எள்ள கொஞ்சோ டச்ச பண்ணிக்கலா அதுல உம் அதுல ஒண்ணு பண்ணிக்கலா நெஜமா தாப்பா சூப்பர் தாப்பா இது எதுன்னா உங்க இதுக்கு இந்த நாட்டு சக்கர கூட சேர்த்துக்கலா உங்களுக்கு வெள்ள கூட வேண்னா நாட்டு சக்கர ங்களா நாட்டு சக்கரையா கூட சேத்துக்கலா உம் உம் செய்ங்க சூப்பராகுது நஜமாதா செம டேஸ்ட்டு அடிக்கடிக்கு செய்வோ எங்க பாட்டி எப்டி செய்வாங்கன்னா இத ஆஹ் என்னாதது ஒரல் இருக்குல்லைங்ளா ஒரல் ஒரல்ல வந்து குத்துவாங்க குத்தி குத்தி குத்தி குத்தி ஒரல் ஒலக்க ரெண்டுத்தையு வச்சு குத்தி எடுப்பாங்க அதுக்கு குத்தி குத்தி குத்தி எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மிக்ஸ் ஆயிடு மூணுமே கலக்கா கொட்ட இந்த ரொட்டி ஆஹ் இது ல்லோ மூணுமே மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி குத்தி குத்தி எடுக்கும்போது அழகா மேல அப்படி தெரண்டு வரும் பாருங்க ஆன் த ஸ்பாட் அப்பயே புடிச்சு சாப்பட்லா அவ்ளோ சூப்பரா இருக் எங்க வீட்ல எல்லாருக்கு அடிட் டுது இது வாரத்துல ஒரு மொறனா நா செஞ்சிருவே சண் டே ஆனா என் பையன் என்ன மா செய்லியாமா உருண்டனுவா இருவதுனா இருவது எடுப்பானு இருவதும் காலி பண்ணுவானுங்க ஒரே நாள் தா ஸ்நாக்ஸ் எங்க வீட்டுல ரெண்டாவது நாள்ளா வச்சு சாப்ட மாட்டாங்க ஒரே நாள் தா முடிஞ்சுரு அது எங்க வீட்டுல அது ரொம்ப ஃபேமஸ் பா அதா பா அடிக்கடிக்கு செய்வோம் இன்னோன்னு வந்து பச்சப்பயிறு உருண்ட செய்வோ பச்சப்பயிறு எப்டி செய்யற தெரியுல்ல அது நல்லா வேக வச்சு ஆஹ் அதேதா அந்த மாறி தா செஞ்சு அந்த மாறி சாப்டுவோ அதே மாறி உளுவுல்ல செய்ங்க உளுவுலு இன்னு சூப்பராருக்கு உளு உள்ள வந்து அதே ஆஹ உளு உளு வந்து சூப்பராருக்கு
ஆ ஆ
ம்க்கும் உழுவுல ஸ் சூப்பராருக்கு பச்சப்பயிறு சூப்பராருக்கு ஆ என்னாதது இன்னொரு ஒரு உருண்ட செய்வாங்கப்பா சூப்பராருக்கும் அது கூடோ அந்த சந்தைலெல்லா கூட க்குவாங்க அத உள்ள உள்ள ஒன்னு வச் வச்சு மேல போண்டா பதத்துல வந்து செய்வாங்க அது கூட நல்லாருக்கு ஆ பயிர் உருண்ட அதும் பச்ச பயிறுலதான செய்றாங்க அத கல்லபருப்புல செய்றாங்க கரெக்ட்டு கரெக்ட்டு அதெல்லா செஞ்சு சாப்புட்றாங்க நெஜமாவே மழ வர்றத்துக்கு அதுக்கு அந்த ஸ்நாக்ஸ் ஞாபகமா வந்துச் சிது நா ஒன்னு செய்ணு இப்ப அததா சொல்ட்டு போனா ஏ சின்ன பைய எதுனா ஒன்னு செய்யேமானு நா ஏற்கனவே ஒரு டைம் வெங்காய பஜ்ஜி போட்டே எண்ணெ அர லிட் எண்ணெ ஒரே நாள்ல காலி ஆயிடுச்சு சின்ன சின்ன சா போட்டு போட்டு போட்டு போட்டு அந்த பஜ்ஜிங்க போட்டு போட்டு அட போடா எவ்ளோ எண்ணெய் இழுகுது அது எண்ணெ போனா போட்டோ அது எண்ணெ சாப்புட்றது எனக்கு ஒரு மாரி இருக்குது நல்லாவே இல்ல அது ஆ தேக்கட்ற மாரி ஆயிட்றது ம் ம்
அதுக்கு இந்த மாதிரி கல்ல போட்டு ச பைத்தம் பருப் இப்ப இந்த மாரி உருண்டைங்க பண்ணிக்குடுத்தாவே கொஞ்சே ஸ்ட்ரந்தாவது வரு
ஆ ஆ ஆ ஆமா ஆமா அத் அத அந் அந்த மாரி செஞ்சு சாப்பிட்றதுதாப்பா நல்லது நம்ம வெளில சாப்பிட்றத விட அந்த மாரி செஞ்சி நீங்க ஹெல் தியா குடுங்க பாத்துக்குங்களே நெஜம் மாவே நோயு கூட அதிகமா நம்மள வந்து அண்டுறது கெடையாது வீட்டு சாப்பாடு இருக்கிற ஸ்நாக் ஸ் நம்மளே செஞ்சு சாப்பறனால எனக்கு செஞ்சு பெட்டர் ஃபீல் தா இங்க
உம்
உம் என்னவோ போங்க அப்டியே போயிட்டு இருக்கு இப்டி செஞ்சிடலாமா அப்டி செய்லாமா அப்டி யோசிச்சு யோசிச்சு லா
வாணியம்பாடியில எங்க படிக்கிறாங்க பசங்க
அப்டியே கூப்பிட்டா வந்துருவா போல இருக்குது ஆ காலேஜ் நீட்க்கு கிளாஸ் பண்ட்டு இருக்கா சின்னவர் வந்து லெவன்த் படிக்கிறாரு உம் உம் லெவன்த் ஜாயின் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் குரூப் தா ஜாயின் பண்ணிருக்கா
உம்
டிச்சிட்டு இருக்காரு மூணு நாள் தா ஆச்சு கிளாஸ் போய் திருவிழா ஆட்டம் போட்டு இன்னைக்கு ஒடம்பு சரில்லன்னு லீவ் போட்டு வீட்டுல இருக்கிறாரு ஜாலியா காது வலி வந்துச்சுமா என்னால கத்த அது நைட்டு எல்லா கத்தின்னு விளாடி இருந்தது டான்ஸ் ஆடிட்டு இருந்தது பசங்களுக்குள்ள சேந்துட்டு இப்போ வீட்டுல வந்து காது வலிக்குது கை வலிக்குது நா போல இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எத்துட்டு போறேனா சேரிப்பான்ட்டே இவுரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுப் போயிட்டு காது வலிக்கு மருந்து மட்டும் வாங்கி ங்க இப்ப கொஞ்ச இதாயிருக்கு பரவால்ல செப்டிக் ஆயிட்டுந்ச்சு காதுலே நோண்டி உட்டுட்டுருக்கா காது வலிக்குதுன்ட்டு அப்புறம் பாத்தா அந்த ஹாஸ்பிடலுக்கு போய்ட்டு இப்பதா கொஞ்ச ரெடி பண்ணிட்டிருக்கே ம் சரிப்பா
ஆஹ்
அடுத்த இணைப்புல இணையலாமா நன்
ஆஹ் நன்றி